வணக்கம் எப்டிருக்கீங்க
வணக்கம் நல்லாருக்கேங்க நீங்க
நல்லாருக்கே என்ன பண்றீங்க
என்ன பண்றோ சாப்ட்டாச்சுங்க நீங்க
நானா இன்னு சாப்புலங்க கொஞ்சொ அம்மா அம்மா கூட வெளிய போய்ந்தே ஷாப்பிங் போய்ர்ந்தே ஆகொஞ்சொ ட்ரெஸ் ஸுலா வாங்க வேண்டிதுருக்கு ஆரி ட்ரெஸ்க்கு வந்து ஸ்டிச்சிங் குடுக்கற்துக்காக ட்ரெஸ்ஸெல்லா போய் வாங்கிட்டு வந்தே சும்மா ட்ரை பண்லா கிளாஸ் ஆல்ரெடி போய்ருந்தே ஆ ரொம்ப நா ளாச்சு கேப் விட்டு செரி அதனால அத திருப்பி நம்ளால எப்டி முடிதா மறந்துட்டோமா என்ன ட்ரை பண்லா அப்டின் சொல்றதுக்காக இன்னிக்கி போய்ட்டு ட்ரெஸ்ஸுலா வாங்கிட்டு வந்திருக்கேங்க இதுக்கு மேல ஸ்டிச் பண்ணணு ஒக்காந்துட்டு
ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே நீங்க அ காலேஜ் படிக்கிறீங்ளா இல்ல
காலேஜ் முடிச்சுட்டே கவர்மெண்ட் எக்ஸாம்காக படிச்சுட்ருக்கே சம்டைம்ஸ் போர் அடிச்சதோ இல்ல அது நம்ம கத்துக்ட்டோல அது டச் விட்டுட்டோ அப்டின்னா அது கண்டி இப்ப வந்து நமக்கு மறந்துரு ஆனால அப்பப்ப எதனா ஒனு போடுவே அதுக்காக செரி வாங்கிட்டு வந்திருக்கே
ஆ ஆ செரி செரி செரி அப்றோ ஆ ஹவுஸ் ஒய்ஃபுங்க
ஹவுஸ் ஒய்ஃபா செரி செரி சமையல்லா முடிஞ்சிட்ச்சா
ஆ முடிஞ்சுங்க நீங்க சமைப்பீங்ளா
எனுக்கு கொஞ்சோ கொஞ்சோ சமைக்கத் தெரியுங்க ரொம்பலாத் தெரியாது ஏதோ என்னால முடிஞ்சது செய்வே அவ்ளதா
ஓ ஓகே ஓகே ஓகே என்ன நல்லா சமைப்பீங்க எதோ ஒரளவுக்கு சமக்றீங்க ஓகே என்ன சமப்பீங்க
ஆ தக்காளித் தொக்கு வெப்பே வெஜிடேபிள் ரைஸ் அந்த மாரி வெப்பே தோச இட்லி சப்பாத்தி அதலாப் பண்வே அ டிஷ்ஷஸ் கூட வெக் கென்னா யூடியூப் பாத்து வெப்பேன் நானா செய்ணுனா கண்டிப்பா அத ஒரு ஃபார்ம் வராது அ யூடியூப் பாத்தோ அப்டினா கண்டிப்பா ட்ரைப் பண்வே
செரி ஓகே ஓகே ஓகே
நீங்க
நா எல்லாமே சம்ப்பே எல்லாமே சம்ப்பே ஆ நான்வெஜ்ஜு சமைப்பே ஓகே நலன்வெஜ்ஜூ சமைப்பே எல்லாமே சமைப்பே
சரி சரி குட்குட்
நீங்க நான்வெஜ் சாப்டுவீங்ளா
நா வந்து ஒரு சிலதாங்க து சிக்கன் அந்த மார்தாங்க சாப்டுவே சிக்கன் ஃபிஷு சாப்டுவே மத்தபடி வந்து மட்டன்லா அந்தளவுக்கு சாப் ட்டதில்ல சாப்டுன் தெரியாது வீட்ல அதாவ் பழக்கப்படுத்துல இருக்கலா மே பி
எல்லாரு அப்டிதா
ஆமா கொஞ்சோ மாரிதான ஆகணு
ஆமா மா மா மாங்க அப்றோ சொல்லுங்க என்ன ஹாபிஸு மூவிஸ் எல்லா போவீங்ளா
ஆ கண்டிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கனா மூவிஸ்லாம் போயி்ட்டு வருவே எனா நமக்குனு ஒருச் ஃபேஸ் கண்டிப்பா லைஃப்ல இருக்குணு ஒரு என்ஜாய்மென்னு இருக்குனு வீட்லயே இருக்கற்னாலுமே அடஞ்சிருக்க மாரி இருக்கல கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து போவே எனக்கே போர் அடிச்சது வீட்ல இருந்தே அப்டினா ஆ மோஸ்ட் அஃப்பால் வந்து கோவிலுக்கு போயிட்டு வருவே அப்டில்னா மோஸ்ட்லா வந்து ஷாப்பிங் போய்டுவே எனக்கு கம்பல்னா வாங்னதுனா ரொம்ப புடிக்குங்க கம்பல் பைத்தியே நானு அதனால அப்பா அப்ப நா கடைக்கு போயிட்டு எனக் வேணுன்றத வாங்கிட்டாதுனு சுமாரா பாத்தீங்கனா ஃபிப்ஃட்டி டு ஹண்ட்ரட் வெச்சிருப்பேங்க நானு
ஓ ஓ செரி செரி
கண்டிப்பா ஃபிஃப்டி வெச்சிருப்பே எனா எங்கப் போனாலுமே எந்தக் கோவில் கொஞ்சோ லாங்கா போனு அப்டினாட் ட்ரிப்புலா போணு அப்டினா அங்கப் போனுன்ற நியாபகத்துகாகவே நா வந்து ஒரு ஒரு கம்பல் வாங்கி வெச்சுர்ப்பே கம்பலோ வளையலோ எனுக்கு புடிச்சத நா வாங்கி வெச்சிருப்பே எனா நம்ம இங்க போனுன்னு ஒரு ஞாபகோ இருக் குணுல்ல நமக்கு அதனால நா வாங்கி வெப்பே நீங்க அந்த மார்லாப் பழக்கமிருக்கா உங்ளுக்கு
வாங்குவே வேற எதாவ்து வாங்குவே பட்டு கம்மல் பர்ட்டிக் ரெகுலரா கம்மல் அந்த மாரி எல்லா வாங்க மாட்டேங்க
சேரி சேரி எனக்கு ஆ அதேதா அதேதா கம்பல் வளையல் பொட்டு ட்டு அந்த மாரி வந்து நமக்கு புடிச்சது அங்க போனோன்ற ஞாபகத்துக்காகவே நா வாங்கி வெச்
இல்ல ஒரு இந்த மாரோ பொட்டு கலெக்ஷன் பண்ணி வெச்சுட்டு இருந்தே ஒரு இருவது முப்பது வந்துச்சி அப்போ அது ரொம்ப பெருசாவும் எடுத்துட்டு ஒவ்வொரு டைம் அத வந்து நானு ரொம்ப இது கிராண்டா இருக் இருக்கறது மட்டும்தா கொஞ்சோ இதா வெக்க முடியு அப்டிங்கற மாரி இருந்துச்சி அதனால அதையு ஸ்டாப் பண்ணிட்டே அப்றோ பேங்கஸ் கலக் ஷன் பண்ண கொஞ்சோ நாளா அதுக்கப்றோ அதையு ஓகே ஃபுல்லா ஆடுச்சி இதுக்கு மேல வேண்டாம் அப்டின்னு சொல்டு அதையு ஸ்டாப் பண்ணிட்டே அப்டி ஸ்டாப் பண்ணிருவே நறைய வந்துச்சுன்னா அப்டியே ஸ்டாப் பண்ணிடுவைங்க
அப்டிதா நம்ப நானுமே அப்டிதா கம்பள்லா வந்து ஒரு டைமிங்க்கு அது புடிச்சிருந்தது வாங்குனே இப் இப்போ வந்து அந்த மைண்ட் செட் போகல செரி அது வாங்கறதுக்காகல்லா நம்ப வேற எதனா சேவ் பண்ணியாச்சி வெக்கலா அப்டின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வா வந்துடுச்சி இப்போ
ம் ஆனா இந்த கேல்ஸ்சாக்கு வந்து து இந்த இது எவ்ளோ டிரஸ் எடுத்தாலு டிரஸ் எடுத்துக்கிட்டே இருப்போங்க அதுதா மெயின் இது கேர்ள்ஸ்சுக்கு டிரஸு மட்டு டிரஸ்ஸ மட்டு எப்பவுமே சக்ரிஃபைஸ் பண்ண மாட்டே எப்ப பாத்தா டிரெஸ் எடுக்கறதா டிரஸ் எடு எடுக்கறது அப்டின்டே இருக்கு
ட்ரெஸ்ஸ எடுக்கறது கூட பெருசு இல்லங்க இந்த இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அந்த ட்ரெஸ்ஸ ஸ்டிச் பண்றதுதாங்க பெரிய விஷயமா இருக்கு ஆக்சுவலா அதுக்கு வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணி நம்ப
நா மேக்சிமம்மா அந்த மாரி பண்ண மாட்டே அந்த மாரி ஸ்டிச் பண்றதா எடுக்க மாட்ட சாரீ மட் மட்டு்தா எடுத்த ஸ்டிச் பண்ற மாரி இருக்கு அது மட்டு தா மெஜா பிளவுஸுதா இல்ல நா இப்போ வரைக்கு நா ஒரு ஆரி பிளவுஸ் கூட போட்டது இல்லைங்க ஆமா அ இல்ல இது சீரியஸாவே நா சொல்றே சாரீஸ்து வாங்கி இருக்கே இப்போ வரைக்கு ஒரு ஆரி பிளவுஸ் கூட நா போட்டது இல்ல அது வந்து புடிக்காதுன்னு இல்ல எனக்கு வந்துட்டு அவ்ளா காஸ்ட்லியா குடுத்து ஸ்பெண்ட் இது ஸ்பெண்ட் பண்ணி அவ்ளா காஸ்ட்லியா வாங்கி போடனுமா அப்டி என்ன நான் பட்ஜெட் வந்துட்டு ஒரு சாரீ வந்துட்டு மேக்சிமம் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்குள்ள தா சாரீஸ் எடுத்திருப்ப அதுக்கு வந்துட்டு நம்ம த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் குடுத்து ஆரி இது பண்ணனுமா இருக்குது கம்மி விலையிலயு இருக்குது இருந்தாலுமே அந்த பட்ஜெட்தா நா ஒரு மினிமம் பிளவுஸ் தெக்கறதுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டிசைன் பண்ணா அதுவே அதுவே நம்மளுக்கு ஆரிஓவர்க் இல்லாமையே அவ்ளோ ஆகுது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபை ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகுது இப்ப நா ஆரி ஒர்க் போட்டோம்னா மேக் மேக்சிமம் மினிமோ ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆவது வேணு அதனால இப்ப வரைக்கு நான் போட்டது இல்ல போடனுன்னு ஆச க்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு பிளவுஸ் போடனு ஒரு ஆச இருக்கு
சேரி சேரிங்க பரவால்ல ஒரு சிலருக்கு ஒவ்வேன்னு புடிக்கு ஒரு சிலர்லா வந்து யோசிப் பாங்க நீங்க சொல்ற மாரி இதுக்காக நம்ம இவ்ளோ டைம் இவ்ளோ மணி ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்டின்னு யோசிப்பாங்க அதே மாரிதா நீங்களு இருக்கீங்க
ச்சி எல்லாரு வெச்சிருக்காங்க என்ன என்னோட சர்க்கிள் எல்லா நெறைய வெச்சிருக்காங்க பட் வந்துட்டு எனக்கா எனக்குனு வந்துட்டு புடிச்ச ஓன்னு வந்துட்டு என்ன சொல்றது நான் வந்து அ ரொம்ப வந்துட்டு இதாவு ஹைஃபையாவு இருக்கூடாது அ ரொம்பா வந்து லோவாவு இருக்கூடாது ஒரு மீடியமே மீடியமா இருக்குனு அது வந்துட்டு அதாவ்து நான் சொல்லுறமு ஆரி ஒர்க்ல சொல்ற அது வந்து நமக்கு கிச் அ கச்ச கஜ க ஜன் இருக்கிற மாருக்கு நெறையா ஃபுல்லா போட்டா அதுவே வந்து கம்மி ஆ கம்மியா போட்டோம்னாலு ரொம்ப சின்னதா இருக்கிற மாரி இருக்கு இப்ப இந்த கைக்கெல்லா வந்து சம்திங் அந்த ஸ்டெப் மாரிலா வைக்க அந்த மாரிலா போடுனுனு பட் அதையு வந்துட்டு இதுலியு அந்த பாடிலியு கொண்டு வ ரணு அப்டின் சொல்லிட்டு ஒரு இது இருக்குது எனக்கு அந்த மாரி ஆனா சிம்புளா இருக்குனு அந்த மாரியெல்லா ஒரு இது இரு க்கு பட் அந்த மாரி நான் சொல்ற மாரியெல்லா பண்ணி தருவாங்ளா அப்டிங்கிற மாரி ஒரு இது
இல்ல இல்ல கண்டிப்பா செஞ்சு தருவாங்க பட் வந்து நீங்க சொல்ற அந்த மணிக் ஏத்த மாரி கொஞ்சோ டிஃப்ரென்ஸ் மாறு அது மேபி வந்து உங்ளுக்கு செட் ஆகாதுன் நான் நெனைக்கிற கரெக்ட்டுதா நானுமே வந்து சாரின்றதுலா வந்து யூஸ் பண்ணதே கெடையாதுங்க ரொம்ப ரேருங்க சுடிதார்தா மோஸ்ட்டா போடுவ நானு எதோ பங்க்ஷன்
பங்க்ஷன் டைத்துல மட் டு்ந்தா சாரி எடுப்ப எங்க வீட்ல திட்டிட்டே இருப்பாங்க எடுத்து ஏ சாரியே நீ கட்ட மாட்ட வாங்குனாலு அது ஒன் டைம் ஃபங்க்ஷனு தா எப்போ கெட்ற அது எதுக்கு நீ சாரீஸ் வாங்கணு அப்டின் சொல்லிட்டு நானு அப்பயே ஃபுல்லா சாரீஸு கம்மி பண்ணிட்ட அப்பவுமே எனக்கு சாரீஸ் அப்டியே சேர்ந்துரிச்சு அப்புடியே சேந்துகிட்டே வரு அ ப்டியே வந்துட் நீ பங்க்ஷனுக்கு ஏதாவ்து கட்டிட்டு வந்தாலு பரவால்ல ஃபங்ஷனுக்கே கெட்றது எனக்கு கம்ஃபடபுள் ஜோன் அப்டின் பாத்தா இந்த சுடிதாருதா சல்வாஸ்தா எனக்கு கம்ஃபடபுள் ஜோனு அது வந்து நம்ம போட்டோமா இப்ப வந்து ஓடாற்றக்கு இப்ப சாரீ போட்டா நம்ம கொஞ்சோ ஸ்பீடா நடக் முடியாது ஆ என்ன அப் அ நெறையா ஒரு இது இருக் குது இதுவே நம்ம சுடிதார் போட்டோம்னா கம்ஃபடபுளா இருக்கு
நம்ப சாரி கட்ணோ அப்டினா எனக்கு அது சுத்தமா செட் ஆகாது தாவணி கட்ணோனா அது வெய்ட்டா இரு க்கு அப்டே தூக்கி தூக்கி நட ப்ப அதுக்கே எல்லாருமே என்ன பாத்தாங்கனா கிண்டல் பண்ணுவாங்க என்னமா நீ சாரி தா கட்ற தாவணி தா கட்டிரு கியா இல்ல வந்து வெயிட்லெஸ்ஸ தூக்கிட்டு போறியா அப்டின் கேப்பாங்க நார்மலா சிம்புளா லா எதுமே கடையாது டிசைனே இருக் காது சிம்பிளா கட்டிற்ப்ப கீழ பட்டு இருக்கு அந்த தாவணிக்கே வந்து ரொம்ப வெய்ட்டா இருக்கு நா தூக்கிட் நடப் சோ அதுனால என்னோட ஃப்ரீனஸுன் பாத்தீங்குனா நம்ம வந்து நீங்க சொல்ற மாரி அ லாங் ஃப்ராக் கு ஆ குர்த்தி சல்வாரு அதுதா
காமடி இருக்கும் பாருங்க இந்த பொம்பள வேஷம் போட்றது எவுளோ கஷ்டமா இருக்கு அப்டிங் கிற மாரிதா இந்த சாரி போடும் போது இருக்கு அ காமிடியா சொல்லிருவாங்க ஆனா கஷ்டோ நம்ளுக்தா தெரியு அப்டிங்கிற மாரியா கஷ்
கவா அவுங்க நம்ள பாத்து காமடி பண்றாங்க பட் அவுங்களுக்கு ஒரு நாள் வந்து பெண் வேஷம் போட்டு விடுங்க
அததானே அவுங்க உணர்ந்துதானே சொன்னாங்க அப்டிங்கற நானு அவுங்க எவ்வள கஷ்டமா இருக்கு அப்டின்னு உணர்ந்துதானே சொன்னாங்க அதயே அப்டின்னு
ம் கரெக்ட் தா கரெக்ட் தா இல்ல ஆனா வந்து எப்டி சொல்றது கட்டாம நம்ப வந்து எல்லாமே வந்து ட்ரை பண்ணாம நம்ம புதுசா பண்ணோம்னா அது நம்மளுக் கொஞ்சோ ஒரு மாரிதா இருக்கு கட்டி கட்டி பழகிட்டாங்கன்னா எங்க அம்மா கூட சொல்வாங்க ஏமா இந்த சாரிய கட் டுற வேற எதுமே சுடிதால்லா போட மாட்டியாமான கேட்டா எங்களுக்கு அது தாண்டி ஃபீரியா இருக்கு எங்களுக் அது பழகிரிச்சி அப்டின் சொ ல்ட்டு அம்மா ரொம்ப லெஸ் வெய்ட்டா கட்டுவாங்கங்க
ஆமா ஆமா எங்க அம்மாவு அப்டிதா வெயிட் எதா கட்ட மாட்டாங்க லெஸ்ஸா தா கட் டுவாங்க அவுங்களுக்கு சாரியில ஏதா இரு ப்பாங்க அவுங்களுக்கு கண்ண அட்லீஸ்ட் நைட்டி ஆவது மாத்திங் நைட்ல அதாவது இல்ல வீட்டுல இருக்கு போதாவது க ம்ஃபர்டபுளா இருக்குடும்னு இதுவே எங்களுக் போட்டு போட்டு பழகிருச்சு அதனால அவுங்களுக் அதுதா கம்ஃபர்டபுள் அப்டிங்கிறாங்க
நமக்குலா வந்து நெறைய காஸ்டியும்ஸ போட்டா தா இந்த சுடிதாரு அந்த மாரி காஸ்டியும்ஸ் எல்லா போட்டா தா நம்மளுக்கு ஜீன்ஸும் சரி டாப்ஸும் சரி அந்த மாரி வியர் பண்ணி பழகிரு இந்த சேரிலா போட சொன்னா பொன் வேஷ அப்பதா வந்து நம்ம கேர்ள்ஸ் வேஷம் போடுற மாரி எனக்கு ஒரு
இல்ல அல்ல ஒ ஒன்ற இல்ல தம்பி வந்துட்டு ஸ்கூலுக்கு பஸ் ஏத்தி விடுவ அ பஸ்ஸூ சும்மா வீட்ல இருக்குபோது ஓ ஆ அ நார்மலா ஒரு ஒரு ரெண்டு மூணு இந்த ஃபேண்ட் வச்சுருக்க நைட் ஃபேண்ட் வச்சுருக்கே அதுக்கு மேச்சும் டி ஷர்ட்ஸ் வியர் பண்ணனா ஆ சுடிதார்சு இருக்கு அதாது வீட்டுக்கு போடுற சுடிதார்சு டாப்ஸ் இருக்கு அதயே போட்டே வச்சுக்கே இது என்ன பெண்மையா இருக்கு அப்டின்னு தூக்கி போட் டு சுடிதார் போ இது இஸட் டீஷர்ட் போட்டாதா கொஞ்ச நல்லா இருக்கு நம்மளுக்கு அப்டிங்கிற ம மாரி இருக்கு அது மேக் ஒன்னு ஒன்னு ரெண்டு டீஷர்ட் தா இருக்குமா அதுவு அழுகுல போட்டுருவேனா அது அவரது எடுத்து போட்டுக்கு வேணன்னு ஆமா அப்டிதா ஆமா ஆமா நா உன்னி கம்ஃபர்டபுள் ஆமா ஸ்டைலிஷா இருக்கு அது நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா சேரிங்க ஆ நம்ம நெக்ஸ்ட் டைம் பேசலா நன்றி
ஓகே நன்றி
ஆ